ஹலோ வணக்கம் தோழி அ எப்டி இருக்கீங்க ரொம்ப நல்லாருக் கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
கேன் தோழி
என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஆ இனிதா ஓகே ஓகே தோழி நா இனிதா தோழி சாப்டணும் நெச்சோர் மட்டன் கறி இருக்கு தோழி
வீட்ல வந்து சோறும் மீன்கொழம்பு தோழி மீன் கொழம்பூ தோழி எங்க வீட்ல நாங்க இனிதா சாப்டணும் வந்து வீட்டுக்கு கொண்டந்து தருவாங்க தோழி
ஓகே ஓகே நாங்க எல்லாமே மார்க்கெட்ல போய் வாங்குவோ வகோ வக வகையாருக்கு தோழி மீன் நறைய மீன்கள் உண்டு உங்கள்க்கு என்ன மீன் ரொம்ப ஃபேவரெட் ம் சாப்டுமா ம் சாப்டுமா கொஞ் சாப்டுமா ம் வேண்டா ம் ஆ எ வேண்டா
என்ன தோழி
வேறன்ன மீன்லா உங்க ஃபேவரெட்டு
எல்லாா மீன்மே சாப்டுவே தோழி செல மீன் புடிக்காது செல மீன் சாப்டுவேன் தோழி நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மா அப்படி வெட்டியா இருக்கே தோழி எப்பவு அதான நம்ளோட வேலே காலேஜே போகல தோழி நீங்க போவ்லயா
நானு போகல தோழி எனக்கு வீட்ல கொஞ்சொ மேல இருந்துச்சு தோழி பிஸ்னஸ் சம்பந்தமா கொஞ்ச கொஞ்சொ ஒர்க்கு இன்டர்வியூருந்துச்சு அத முடிக்கிறதுக்காக நா இன்னக்கி காலேஜ் போகல தோழி
எனக்கு வந்து கொஞ்சொ ஒடம்பு செரியில்ல அதனால காலேஜ் போகல தோழி
ஆமா தோழி உங்க வாய்ஸ் கேட்டாலே எனக்கு தெரிது தோழி ரொம்ப ஒடம்பு செரில்லாமதா இருக்கு கரகரன்றுக்கு தோ தோழி
ஆமா அதுஅதுகுள்ள சாப்பாடே எறங்க மாட்டுது தோழி
ஓகே ஓகே டியூ போட்டு எறக்க வேண்டியதான தோழி
டூபு அ இல்லாத காரணத்தினால் வெறும் தண்ணி அரைக்கெ தோழி தண்ணி ஜூஸ் அந்த மாதிரி அது தானா வயித்துக்குள்ள போது
ஓகே ஓகே தோழி ஓகே வேற என்ன தோழி வேற என்ன விசேஷங்கள் தோழி உங்க வீட்ல ஏதாச்சு ஃபங்க்ஷன் இருக்குதா
எ வீட்டுல இப்போதைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுல்ல ந்த அஞ்சு வருஷொ கழுச்சு வேனா ஃபங்க்ஷன் வரலா
கழிச்சு மயத்து பங்க்ஷனா
என்னோட கல்யாண ஃபங்க்ஷன்
ஓகே சாரி தோழி சாரி தோழி என்னாச்சு தோழி யாருக்கு கல்யாண பந்த சமய
எனக்கு தா தோழி
ஓகே ஓகே மாப்பிள்ள எல்லா பாத்தாச்சா தோழி
இல்ல தோழி இனிதா பாக்கணு
ஓகே கல்யாணத்துக்கு மீன் சாப்பாடா தோழி போடுவீங்க
கல்யாணத்துக்கு மீன் சாப்பால்லா கிடையாது தோழி மொத பந்தில நாங்க போய் சாப் ட்ருவோ மிச்ச எல்லாரு வீட்டுல இருந்து வட்ட கொண்டு வந்து
ஓகே ஓகே குட் தோழி அப்படிதா தோழி இருக்கணு நம்ம வீ
ம் இப்ப வீட்டுக்கு போய் சாப்ட்டுட் வந்தா வெச்சு நல்ல தோழி
ஆ ஓகே ஓகே தோழி வேற என்ன தோழி வேற என்ன விசேஷ உங்க வீட்டுல யார்லா இருக்கீங்க
வீட்டுல நாங்க எல்லாருமே இருக்கோ
ஓகே ஓகே தோழி என்ன பண்றீங்க எல்லா எங்க வீட்லயுமே நாங்க எல்லாமே இருக்கோ தோழி எல்லாமே கொஞ்சோ இப்பயே இங்கியே பிஸ்னஸ்லா பண்ரீங்களா
ஓ அப்படி சொல்லி அப்ப ரொம்ப பிஸியால்லா இருப்பீங்க
ஆமா தோழி எப்பவுமே அப்டிதா தோழி காலேஜ் விட்டு வந்தாலே நேரா ஆஃபீஸ் இன்டர்வியூ மீட்டிங் அந்த மாதிரி இன்டர்வியூ வந்து நா தா வெப்பே தோழி நா இன்டர்வியூ அட்டன் பண்ண போறதில்ல
அ நீங்க தா எடுப்பீங்களா இன்டர்வியூ
ஆமா ஆமா கண்டிப்பாக நாங்க தா இன்டர்யூ வெச்சி ஃப்ரெஷஸ் தா அதிகமாக எடுக்குறோ‌ தோழி ஒர்க்கு இருந்துச்சின்னா வாங்க செரியா ஏன்னா ஒர்க்குல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒர்குன் சொன்னாலே ஸ்பீடா வந்துருவாங்க பணோன் சொன்னாலே வந்துருவாங்க அந்த மாதிரி டைப்
அது வந்து இந்த காலத்துல சகஜந்தா தோழி
அதா பணத்துக்கு செத்தவங்க அவங்க எல்லாமே அதனால அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷர்ஸ் அதிகமா எடுத்துன்ருக்கே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருஞ்சின்னா கண்டிப்பாங்க வாங்க செரியா
கண்டிப்பா ஜாயின் பண்றே தோழி உங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்றே எப்டி கம்பெனிலா எப்டி எவ்ளோ சம்பளல்லா தருவீங்க
என்ன தோழி என்ன தோழி
கம்பெனில்லா எப்படி எவ்ளோ சம்பளோல்லா தர் ருவீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு தருவீங்களா ரெண்டு லேக் அந்த மாதிரி சுமைரா ஒரு மணிக்கு வேல பாத்துட்டு போனா போதும்லத் தோழி
அப்படி இல்ல தோழி பார்ட் டைம் ஜாபா நாங்க யாரையுமே எடுக்கல தோழி காலேஜ் முடிச்சா இருக்க ஃப்ரெஷ்ஷர் ஸர்ஸ் எடுக்குறோ தோழி டுவல்வ் ஹவர்ஸ் ஒர்க் இருக்கு ஆனா வந்து நீங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் பாத்தா போது தோழி
ஒ அப்படி தோழி நா வந்து காலேஜ் முடிச்சிட்டு வந்து எய்ட் ஹவர்ஸ் ஒர்க் பாத்துட்டு மத் எப்படி நாங்க காலேஜ் பேய்
அப்படி இல்ல தோழி நாங்க காலேஜ் முடிச் சவங்கல்லா தோழி எடுக்குறோ காலேஜ் முடிச்சி டிகிரி எடுக்கறவங்கல்லா தோழி கூப்புட்றோ
நான்ந்தா சொன்ன செர்செக்கா
என்ன தோழி
அதுதா ஃப்ரெஷ்ஷஸ்ஸோ
எஸ் தோழி ஃப்ரெஷ்ஷனா அவங்க தா தோழி உங்களுக்கு இங்கிலீஷ் வராதோ தோழி
அப்பில்ல இங்லீஷ இல்லாத்தாலு நல்லதா தோழி பேசுவே
ஓகே ஓகே தோழி ஓகே வேற என்ன உங்களுக்கு என்னெல்லா லாங்குவேஜ் தெரியு தோழி
இ வந்து எல்லா லேங்குவேஜு தெரியு எல்லாமே அப்டி கறந்து குடிச்ச மாரிதா தோழி
தோழி ஓகே கண்டிப்பா அப்படித்தா இருக்கணும தோழி ஒரு எடத்துக்கு போனா பேசி தா தே தோழி இருக்முடியு அப்புறமா உங்க ஹாபி என்ன தோழி
என்னோட ஹாபி வந்து அ டிராயிங்
ஓகே எல்லாருக்குமே அது எப்படி டிராயிங் வந்து ஹாபியாவே இருக்குது வேற எந்த ஹபிமே கெடையாத்
மீன்ஸ் நல்ல் பாட்டு பாடுவே
ஓகே ஓகே தோ
டேன்சிங்
ஓகோ தோ சூப்பர் சூப்பர் அது நல்ல ஒரு எக்சசைஸ் கூட ஒடம்புக்கு
ஆய்யாய்யாய் இந்த சாங்குக்கு நல்லா ஆடுவே
கண்டிப்பா தோழி எல்லா பாட்டுக்குமே ஆடணுந் தோழி ஆயி ஆயினு ஆடணுந் தோழி
உங்ளுக்கு என்ன ஹாபி இருக்கு தோழி
எனக்கு எல்லாமே ஹாபி தா தோழி
சின்ன ஹாபி
ஹலோ
அப்புறோ லைஃப்ல என்ன முன்னேறலானு இருக்கீங்க
ஹலோ தோழி
ஹலோ தோழி கேக்குதா தோழி கேக்குதா ஹலோ
கேக்குது தோழி சொல்லுங்க தோழி என்ன சொ
லைஃப்ல எப்பிடி முன்னேறலான் இருக்கீங்க ஹலோ ப்ப கேக்குதா ஹலோ ஹலோ தோழி கேக்குதா
ஆ கேக்குது தோழி கேக்குது உங்குளுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா தோழி
ஆ தோழி வீட்டுக்கு உள்ள நெட்வொர்க் கெடக்கமாட்டுது தோழி அதா கொஞ்சோ ஸ்டெப்ஸ்ல வந்து உக்காந்திருக்கே
போ ஓகே ஓகே தோழி எனக்குமே ரீசார்ஜ் இல்ல தோழி நா ஹாட்ஸ் எடுத்தே தோழி எங்க அப்பா போன்லந்து எங்க அ அப்பா வெளிய எறங்கி போயிட்டாங்க தோழி டக்குனு நெட்டு இல்லாம தெணறி போயிட்டே தோழி
ம் இப்ப நெட்டு கெடெச்சிச்சா
ஆமா தோழி டக்குனு அம்மா ஃபோன்ல ஆன் பண்ணி கனெக் பண்ட்டே தோழி எனக்கு சேலரி இன்னுமே எங்க கம்பெனில இன்னுமே மக்கள்க்கு சேலரி ஒண்ணு குடுக்கல குடுத்து முடிச்ச பிறகுதா செரி எனக்கு
நா வந்து ஜாயின் பண்றே தோழி
எங்க வேலைக்க ஃப்ரெஷ்ஷெஸ் ஆன நீங்க தேடியர் முடி த்துருக்கணு தோழி குவாலிஃபிகேஷன்ல வந்து தேடு இயர் முடிச்சிருக்கணு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியணு தோழி
அதெல்லா நாங்க வந்து
த ச ஃப்ரெஷ்ஷஸ்னாலே என்னன் தெர்ல தோழி உங்கள எப்டி தோழி நா நம்பிக்கையா ஏத்துவே
அததா நாங்க வந்து தேடு இயர் முடிச்சுட்டு வரும்போதே நல்லா இப்டி தைரியமா வந்துருவோ என்னன்னு தெரிஞ்சுட்டு
ஓகே ஓகே தோழி ஓகே அப்ப கண்டிப்பா உங்குளுக்கு அங்க வேக்கன்சி இருக்கு தோழி உங்க கூட ஒரு நாலு ஃப்ரண் ஸயு கூட்டு வந்தீங்கனா உங்குளுக்கு கா பிளஸ் ஒன் ஆஃபர் உண்டு தோழி டென் பசன்டேஜ் உங்குளுக்கு வந்து எக்ஸ் ட்ரா சேலரி கெடைக்குந் தோழி போனஸோட
சேரி அப்ப வந்து நா வந்து ஊரே கூட்டிட்டு வந்தறேந் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஒரு டுவெண்ட்டி சீட்ஸ் தா தோழி இருக்கு அங்க டுவெண்ட்டி சீட் தா தோழி இருக்கு அதுல பெஸ்ட் பர்சன்சஸ நாங்க செலக்ட் பண்றோ தோழி
அது மெய்னா மொதல்ல என்னய செலெக்ட் பண்ணிருங்க
என்ன தோழி
மொதல்ல என்னை மெய்னா செலெக்ட் பண்ணிருங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீங்க தான தோழி இன்சார்ஜ் உங்க ஹெச் ஆர் பொசிஷன்ல நாங்க எடுப்போ தோழி
ம் கரெக்ட்டா பக்கவா வேல பாப்பே
ஓகே ஓகே தோழி நீங்க லைஃப்க்கு எதாச்சு அட்வைஸ் குடுக்கோனா என்ன அட்வைஸ் குட்ப்பீங்க தோழி
லைஃப்ல நா எல்லார்க்கு ஒரே ஒரு அட்வைச தா குடுப்ப தோழி நம்ம என்னதா இது வாழ்க்கைல செருப்படி வாங்குனாலு ஆம் முயலோட ஆம மாதிரி
ஓகே ஓகே தோழி அப்புடித்தா தோழி இருக்கனு ஆனா மை ஆம இப்போ போல யாரையு ஏமாத்தி போ கூடாது தோழி முயல எழுப்பிவுட்டு அது நேர்மையா விளாடிருக்கனு தோழ பட் அது வந்து தூங்கி கடக்க போ வந்து ஏமாத்தி ஜெய்ச்சிருக்க தோழி அது ரொம்ப தப்பான விஷ்யோ நம்ம எப்போமே முயல் போல இருக்கணு தோழி ஸ்பீடா இருக்கணு ஆனா சீப்பியா இருக்க கூடாது தோழி அதா என்னுடைய அட்வைஸ்
நிப்பா அப்ப பேரு அ வாழ்க்கைல முன்னேற முடியாது கோ ஹார்ட் ஒர்க் நெவர் பேல்ஸ்
எஸ் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி அப்றோ வேற என்ன தோழி நீங்க வந்து என்ன மாத்ரியானது படிக்கிறீங்க தோழி
நா வந்து டென்னி
ஓகே வாழ்க்கேலேயு கெமஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆவுதா தோழி
வாழ்க்கைல ஒர்க்கவ்ட் ஆவல சொல்லி தா கெமஸ்டி படிக்க தோழி
ஓகே ஒகே தோழி உங்ளுக்காக நா ப்ரே பண்றே தோழி
ம் இருந்தாலு ஒர்க்கோட் அவுதா தோழி
உங்ளுக்கு டீச்சர்ஸ் இர்ல பாட் டம்லா எடுக்க ஆரமிச்டாங்களா தோழி நா காமர்ஸ் ரிலேட்டடா படிக்க தோழி
பேங்க்ல போற மாதியா
காமர்ஸ் இந்த ட்ரேட் மாதிரி தோழி
ஒ எங்க சொல்லுற காலேஜ்ல வந்து லெஸ் சன் எடுக்க ஆரம்பிச்சு படிக்கவு தந்து பேப்பர்ல எழு
ஆ ஓகே ஓகே ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்காங் தோழி ஒன் வீக் தான தோழி ஆச்சு
எனிதிங்
என்ன தோழி கேகலயா தோழி
ம்
நீங்க பதிச்சொல்லுங்க தோழி
சொன்னத திருப்பி சொல்லுங்க தோழி
நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனனைக்கு புரியல தோழி ஆனா நா கண்டிப்பா உங்கள்கிட்ட இன்னொரு நாள் கண்டிப்பா பேச தோ தோழி நம்ம டைம் முடிஞ்சு தோழி
ஆமா தோழி மீண்டும் சந்திப்போம் நன்
கண்டிப்பா தோழி நன்றி வணக்கம் உம் தத்தா